ஹலோ கேக்குது நீங்க ஃபேமிலியா டூர்லா போயிருக்கீங்களா
ஆ போயிர்க்கோ போயிர்க்கோ
என்ன ப்ளேஸ்லா போயிருக்கீங்க
தூ தனுஷ் கொடி ராமேஸ்வரம் அதெல்லா வந்து கோவில்தா
ஆமா அ நாங்களு அது ஒரு காரு வெச்சி ஃபேமிலியா போயிட்டு வந்தோ ரொம்ப சின்ன வயசல நா ஃபிப்த்து ஸ்டாண்டட் படிக்கும் போது ராமேஸ்வரம் போனு ப்போ நாங்க போவாத கோவிலே இல்லியே அதா அங்கியு போய்ட்டோ எல்லா எடத்துக்கு சுத்தி கோவில்
த நல்லா இருக்
ஆ அங்க நின்னொர் ஃபோட்டோ எடுத்தோ அதுதா நாபகோ அங்க போனதுக்
ஓகே ஓகே அந்த ராமேஸ்வரன் கோயில் அந்த ஆழி கெணறு சொல்லுவாங்களா அதெல்லா ஆமா சின்ன பிள்ள சொன்னல்ல ஞாபக இருக்கா
அந்த ட்ரெயின் ட்ரக் அங்க இருந்து ஒரு போட்டோ எடு போ அ பயனிங் ஞாபக இருக்கு வேற எது ஞாபக இல்ல ரொம்ப சின்ன வய்ஸ்
ஓகே ஓகே ஓகே ஓகே அதுதா
கீழ அதிகமா போவீங்களா
கோயிலு போயிருக்கோ வெளியில அதிகமா போ ன இங்க இந்த மாரி கோவில் போறதுதா
எல்லார் வீட்லயுமே இதா வெள்ள போற்துன்னா கோயில் போறது அப்படின்னா
லாஸ்டா வந்து ஆமா கொடைக்கானல் போனோ கொடைக்கானல் வந்து ஃபேமிலியா போனோ எங்க ஃபேமிலியு அவங்க மாமா சந்தை அது போயிட்டு வந்தோ ஜாலியா இருந்து சி அதுக்கப்புறம் ஃபுல் அண் ஃபுல் வந்து பாத்தீன்னா கோவில் தா திருப்பதி திருத்தணி பழனி ஏன்னா முருகர் பக்தர் வேறயா இவுங்க
போச்சு
அதனால வந்து முருகர் கோயிலுக்கெல்லா முருகர் கோயிலுக்கெல்லா அடிக்கடி போவாங்க திருச்செந்தூர்லா அடிக்கடி போயிட்டு வருவாங்க
அ அ திருச்செந்தூரு
ஒரு சில டைம்மு எங்கள கூட்டுப்போவாங்
அ அ ஆ கண்டிப்பா அது வேற ஜாதகத்துல வேற போ சொல்ட்டாங்களா எ ஜாதகத்துல திருச்செந்தூர் ஒரு தட போயிட்டு வந்தா நல்லது சொன்னாங்கலா அப்ப அதுக்கு ஒரு தட ட்ரிப் போணு அதா பிளான் பணிகள் காண கட இருக்கு இல்லையா கடைய எப்படி விட்டுட்டு போறது எப் எப்படி போனா என்னைக்கு வர்றதுன் சொல்ட்டு அவங்களுக்குள்ள பேசந்தாங்க அப்றோ விட்டுட்டாங்க எடையில கொஞ்ச நாளு எடுப்பாங்க சும்மா எ டி வி ல அந்த வார்த்தை கேட்டுட்டா ஒன்னே எடுத்துருவாங்க எப்ப ப்ரோ இவ்ளோ வேலையிலயு கோவில் போ மட்டு டைம் கெடைக்கு அவுங்களுக்கு அது எப்டின்னு என்னக்கே தெர்ல அ அதுக்கு மட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணி கெளம்புவாங்க
ம்
ரொம்ப ரொம்ப பக்தி எங்க வீட்லல்லா போயிட்டு
இல்ல ரொம்ப ரொம்ப விட்டு விட்டு கேக்குது கேக்குதாங்க ஆ இப்ப கேக்குது முன்னாடி ரொம்ப என்னமோ இழுத்து இழுத்து விட்டு விட்டு கேக்குற மாரி இரு
ஓ நெட்ஒர்க் ப்ராப்ளமா தெரிலியே இப்ப கேக்குதா ஓகே வா
ஆ இப்போ ஓகே
ஆ இவ்ளோ பக்தியா இருக் கோங்க கோவிலுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கி யாராச்சு நான்வெஜ் சாப்டுவாங்களா எங்க வீட்ல சாப்டுவாங்க
ஏ கோயிலுக்கு போயிட்டு வரப்பவே நாங்க சாப்டுவோ அதாவ்து கோயிலுக்கு போயிட்டு வெளிய வந்து வீட்டுக்கு வருவோல்ல அப்ப ட்ராவல் பண்ண பாத்து சாப்ட்டுப்போ நீ பேசுற்து எனக்கு சரியாவே கேக்கல
ஐயியோ இருங்க
சுத்தமா கேக்கல
இப்ப
இப்ப ஓகேதா ஆ ஓகே அடச்சி அடச்சி கேட்டுட்டு
இது ஒக்காந்தா கேக்குது போல
ம் ம்
நான்வெஜ்லா எங்க வீட் நாலா மீன் கொழும்பு பிரியர் வாரத்துக்கு மூண் நாள் மீன் கொழும்பு கண்டிப்பா இருக்கு
மோம்ஸ்
ஆம்மா ஆம்மா கறி மீன் இருன்ச்சி கறி இருக்கோ என்னமோ தெர்ல நாத்திக்கெழம மீன் மீனுருக்கு அவ்ளோ அவ்ளோ நான்வெஜ் பிரியர்கள்லா அதிகமா இருக்காங்க இங்க
ம் ம்கூம் ஓகே ஓகே
வீ நல்லா செய்வீங்ளா
அங்க என்ன பக்கத்து நானா சுமாறாதா செய்வே
ம் எப்டி எதா
ரெண்டு டைம்தா பிரியாணில்லா செஞ்சிருக்க மத்தபடி இந்த கிரேவி ஆ ஆம்மா இப்பதா பிரியாணியே செய்ய கத்துக்கிட்டே நானு இதோ
அச்சோ எங் மம்மிக்கா செய்றது பாத்து பாத்தே நானே இப்பவே கத்துக்குனே பிரியாணி செய்ந்து ஆரம்பிச்சுட்டாங்கனாலே போய் பக்கத்துல நின்றுவ செய்யறத பாத்துட்டே இருப்ப அவுங்க என்னன்ன ப்ரொசீஜர்ல்லா சொல்வாங்க எப்டி பண்ணனும் அப்டி பண்வாங்க நா அவுங் கூட இருந்து சும்மா கத்துப்பே நல்லா செய்வாங்க எதாச்சு நீங்க சீக்ரட் மசாலா எதனா இருக்கா
அப்பில்லா இல்ல நா கடைல வாங்குறதா பிரியாணி மசாலாதா போடுவ அவுங்க எப்டி வீட்லே நுனுக்கி வெச்சிப்பாங்களா
ஆனா என்னமோ டேஸ்டே இல்லாத மாத்ரி அப்டி தோணுச்சு சொல்லிட்டு யூடிப்ல ஹலோ கேக்குதா
ஆ ஆ கேக்குது எனக் கேக்குது உனக்
ஆ ஆ கேக்குது கேக்குது யூடிப்ல ஒரு வீடியோ பாத்து முஸ்லீம் பிரியாணி மாரி ட்ரை பண்ணுவோ அவுங்க என்னாதா சீக்ரட் மசாலா போட்றாங்கன் சொல்ட்டு பாத்து அவுங்க வந்து பட்ட கிராம்பு ஏலக் பா இத மூணுத்தியு ஆ வறுத்து பவுட்ரு பண்ணி து வச்சுக்கிறாங்க இது வந்து பிரியாணி செய்யும்போது அதா ஃப்ளேவரு ரொம்பவு அதிகமா போட்டா தெகட்டிருது அதுல லைட்டா அர ஸ்பூனு இல்ல ஆ ஆமா ஒரு கிலோக்கு அந்த மாத்ரி ரெண்டு கிலோக்கு அந்த மாத்ரி அது மாரி அர மூனு ஒரு ஸ்பூனு அவ்ளதா லிமட்டு அ மாரி போட்டா பிரியாணி செம டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு ஒரு அக்கா கிட்ட கூட சொன்னே ட்ரை பண்ணி பாத்துட்டு செமையா இருக்குன்னு இருந்தாங்க
ம் அதா அவுங்க வந்து மசாலா வந்து நுணுக்கி வச்சிருக்காங்க
ஆ ஆமா ஆமா அதுதா டேஸ்டா ஆனா உன்னொரு முஸ்லீம் ஒரு ஒர்த்தன் கிட்ட பேஸ்ன நம்ம இதுலே அவுங்க சொல்லி இருக் என்னங்க அவுங்க சீக்ரட் மசாலா என்னன் அவுங் கிட்டயு கேட்டே எங்க வீட்ல வேற எல்லா பிரியாணி பிரியாணி பிடிக்குமா எல்லாருக்கு அனால எல்லார்கிட்டயு கேட்டு தெரிஞ்சுக்கணு இத மட்டு அவுங்க சொன்னாங்க இந்த ரம்ஜான்க்கு பிரியாணி செய்றா நல்ல அப்ப அந்த பிரியாணி சாப்ட்டீங்கன்னா லைட்டா ஒரு இனிப் பு டேஸ்ட்டு இருக்கு லைட்டா சிறு ஒரு சின்னதா ஒரு இனிப்பு டே அது என்னன் கேட்டா அவங்க மில்க் மெய்டு அதுல சேப்பாங்களா ஆ என்னால அத நம் பயும் ஆ சொல்றாங்க அவுங்க தா அது லைட்டா அந்த புளிப்புக்காக புளிப்புக்கு வந்து அந்த தயிரு இனிப்புக்கு மில்க்கு மேடா அதே மாரி கார துக்கு ஆச்சி மசாலா இது மூணு சேந்துதா டேஸ்டு சூப் ஆ அவுங்க சொல்லும் போது எனக்குமே புதுசா தா இருந்தது இது அவுங்கதா சொன்னாங்க இப்டிதா ஆனா வந்து ரெகுலரா செய்யும்போது இப்டி செய்ய மாட்டாங்களா அந்த ரம்ஜானுன்றப்ப இத சேருவாங்லா அப்டி சொல்றாங்க அந்த அக்கா என்னான் தெரில எனக்கு சூப்பரா இருக்குமா அது ஒரு இனிப்பு டேஸ் சிம்பிளா பிரியாணி செஞ்சாலே நல்லா இருக்குன்றாங்க நம்ம செஞ்சோன்னா அது ஒரு வேள பாயசோ மாரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது
இப்போ அவங்களுக்கு தெரியு எவ்ளோ அளவு போட்ணு அப்டின்ட்டு நம்ம பாத்துருந்தா ஓகே
முன்ன பின்ன பண்ணிருக்காங்க இவங்க சொல்றத வச்சு நம்ம பண்ணி வீட்ல சண்ட ஆயுடுச்சுனா பின் பிரியாணி அவ்ளோ செலவு பண்ணி இது தேவ இல்லாத திட்டு தா வாங்கணு எங்கன்னா நீங்க செஞ்சு பொறுத்து நா சாப்ட்டு இருப்பேண்டா எப்பாடான் சொல்ட்டு நா உக்கானுப்பே தேவ இல்லாத வம்பு நா இது மட்டு அந்த அக்கா சொன்னாங்கன் லிட்டு சொன்னே வீட்ல ட்ரை பண்லான் சொன்னாங்க ட அப்டியே விட்டாச்சு நாங்க எப்பயுமே பிரியாணில தயிர் அட் பண்ண மாட்டோ அந்த அக்கா தா சொன்னாங்க தயிர் ஆட் பண்ணி பாருங்க லைட்டா அந்த புளிப்பு டேஸ்ட் தயிரு
ஏ ஏ தயிர் ஆட் பண்ண மாட்டீங்க
ஆஹா ஆட் பண்ணாமதா செய்வோ அப்பயுமே நார்மல் நல்லாதா இருக்கு எங்க பிரியாணி நல்லாதா செய்வாங்க அம்மா அவுங்க சொன்னாங்க தயிர் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க நல்லா இருக்குனு நா சொன்னே அதுக்கப்றோ ஒரு தர தயிர் வச்சும் ட்ரை பண்ணோ நல்லாருந்ததுதா லைட்டா அந்த புளிப்பு டேஸ்டுக்கு சொல்லிருக்காங்க போல
அதா தயிர் நா வந்து தயிர் ஊத்துவே லெமன்லா போடுவ
ஆ அ
அந்த சிக்கன் வந்து இது பண்ணி வைப்போம்ல பெரட்டி வைப்போல அதுவே கொஞ்சொ நேர அத வந்து அதுலயு தயிர் ஊத்தி தா வந்து அப்ப தா ஸாஃப்ட்னசா இருக்கு துல வந்து தயிர் வே
எங்க வீட்ல தயிரே ஊத்த மாட்டாங்க நா சொன்னதுக்கு அப்பறந்தா ஆரம்பிச்சிருக்காங்க தயிர் ஊத்தவே அதுக்கு முன்னாடி தயிர்லா ஊத்த மாட்டாங்க
ஓ
எது தேவயில்லாதது பொருள்லா போட்டா தா நல்லா இல்லாத மாதிரி நார்மலா செஞ்சாலே சூப்பரா இருக்க மாரி ஃபீல் ஆகு எனக்கு என்னமோ
நெறைய போட்டாலு இதுதா
ம்
திட்டமா எல்லாமே போட்டாலே ஓ கேதா
ஆ நெறைய கத சொல்றாங்க இது வரைக்கு இத்தன வருஷொ ஆ ச்சு கல்யாணாயி பத்து வருஷோ ஆச்சு அஞ்சு வருஷோ ஆச்சு இது வரைக்கு நா பிரியாணி ட்ரை பண்ண தே இல்ல செஞ்சதே இல்ல அப்டி சொல்றாங்க எல்லாருமே
ம் ஆமா நா கூட ட்ரை பண்ணது கெடயாது
கொழஞ்சிரு தண்ணிப்பதோ தெரீல அப்டித்தா சொல்றாங்க நெறையா பேர் தண்ணி பதோ தெரியாம கொழஞ்சுட்னா செஞ்சு வேஸ்ட் தான் கடைைல நா வாங்கி சாப்டுவே அப்டிதா சொன்னாங்க
அதா இப்போ ஒரு கிளாஸ்னா வந்து என்ன ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தணுமா
ஐயோ தண்ணி பதோ எனக்கும் பெருசா தெரியாது அவ் ஆ அம்மா சொல்வாங்க ஆனா மண்டைல ஏறாது
அதா சிக்கனுக்கு மட்டும் அர கிளாஸ் கம்மி பண்ணிக்கணு ஏன்னா அதுவே தண்ணி வுடுல பயங்கரமா சிக்கன போட்டு நானு ஒரு தடவ அந்த மாரிதா செஞ்சு எங்க அம்மா கிட்ட பல்பு வாங்குனே அதுக்கப் அப்புறம்மா வந்து நீ பிரியாணி செஞ்சாலே நீ கொழைய விட்டற அப்டின் சொல்ட்டு இன்னொருத்தவ்ங்க சொன்னாங்க எ அ அம்மா இன்னொரு அம்மா சொன்னாங்க நீ வந்து அர கிளாஸ் தண்ணிய கம்மி பண்ணு ஏனா அதுலே உனக்கு நெறையா தண்ணி விடுதுல்ல அப்டின்னு சொன்னாலு அப்டி செஞ்சு பாத்து அதுக்கு சரிசமோ ஊத்திக்கலா ஒன்னுனா ரெண்டு கிளாஸ்
ஆ ஆ அ ஓகே
ஏனா அதுல உங்களுக் தண்ணி விடாதுல்ல சீரக சம்பா சிக்கன்லா தண்ணி வுடு இ சிக்கன் எறா இதெல்லா தண்ணி வுடு
ம் ம் ம் ஓகே ஓகே
எறா எறால்லா சாப்டுவீங்களா
எறா எல்லாமே இங்க பக்கத்துலே கடல் எங்களுக்கு பீச்சல்லா இருக்குபா எல்லாமே கொஞ்சொம் போய்க்கியா கடலே ஃபிரஷா வாய்னு வாய்னு வந்து எதுனா செஞ்சினே போ வா அதிகமா வெஜ் ஜ விட நான்வெஜ் தா எஞ்சே நேரமு இருக்கும் ஒரு நாள் மீன் க்கும்னா மறுநாள் எறா இருக்குமே மறுநாள் சம்பார் வைப்பாங்க சில பேர் வீட்ல எங்க வீட்ல மறுநாள் எறா நண்டு இப்டித்தா ஓடு
ம் ம்
அவங்க வேல கொஞ்சொ டைட்டா இருக்கூ அவங்களுக்கு அதனால இந்த மாரி நான்வெஜ் தா அதிகமா எடுத்துப்பாங்க
அது ஈஸியா முடிஞ்சிரூ
ஆ அக்கா நெக்ஸ்ட் கால் பண்ணுவேமா
ஆ ஓகே